கேட்குதப்பா ஆ நல்லாய இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள ஒ பேசி
ஆமா ரொம்ப நல்லா ஆடுச்சு சரி கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு அதுக்கு நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டே பாப்ப
ஆமா நானு உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும் பேசணும்னே இருந்தே ரொம்ப மனம் ரொம்ப ரொ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமான மாரியே இருக்குது ரொம்ப என்ன பண்ற என்ன பண்ணுறான்ன்னு எனக்கே தெரியல நானே சரி அப்படியாது கொஞ்சம் பேசுினா மனசில் இருக்கிறது போகுமா அப்டின்னு நானும ஏயோசச்சிட்டே இருப்பேஙங் திடீனு கால் பண்ணலான்னு பாப்பேன் ஐயோ காலையில நீங்க வேலையா இருப்பீங்களோ நம்ம வீட்டுல எல்லாரு வேலைக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போவாங்க அந்த டைமில் நம்ம தொல்ல பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுருவே சேரி அப்புறமா கூப்பிடலாமான்னு கொஞ்சோ நம் அப்புறம் யோசிக்க போது ஒரு டைம் பாறப்ப இந்த டைம்ல தூங்கிருந்தாங்கன்னா என்ன பண்றது நம்ம தேவ இல்லாத நேர்த்துல கடைக்கிற நேரத்துலே தூக்கத்திலே நமக்கு எடுத்துற்றோமோ அப்டின் யோசிப்பே நைட்டு நம்மதா அவ்ளதா முடிஞ்சிருச்சி நைட்டு அதே மாரி என்ன நானு ஒரு ஒரு நாளு அந்த டைம பா க்கறே நம்பர பாக்கறே பண்லாமா வேணாவா யோசிட்டு சேரி இன்னைக்கி பரவால்ல என்ன ஆனாலு பரவால்ல பண்ணின்னு அப்டின்ட்டு கால் பண்ணே எனக்கு ஒன்னும் என்னன்நனு தெரியலப்பா இப்பலாம் ரொம்ப கோவப்படுறே ரொம்ப இது பண்றே என்னன்னே தெல எரிஞ்சு எரிஞ்சு விழாரே எல்லார்கிட்டேயு
இதல என்னபா இருக்கு நீங்கள் கால் பண்ணணும்னா பண்ணுங்க அதெல்லா டைமிங்லாம் முடிஞ்சா எடுக்க போறே நான் ஒரு நேரத்து சைலண்ட்ில் போட்டு பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேனா கூட எழுந்து ஆ பார்த்து தேடுப்பன் நம்ம பிரண்ட்ஸ்ன்றது இருக்கு எதுக்காக இருக்கு இந்த மாதிரிிலாம் ஷேர் பண்றது வேல இருக்கு அதெல்லாம் பாக்காதீங்க
நம்ம இத யோசிக்கிறோ இ நம்ம நம்ம எனக்கே இப்ப போன் வந்தா பா இப்பக்கட்ட நேத்துல பண்றாங்க பா நம்மளுக்குன்ற மாரி ஒரு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படின்ற மார்ரா வந்திருக்கு நா எத்தன வாட்டி போன எடுத்துட்டு வெச்சுருவேன் யார உங்களுக் பண்லாமான்ருப்பே அப்புற இன்னொரு ஃப்ரெண்டுக் பண்லாமான் எடுப்பே அடச்சை நம்ம பொழம்புல பொழம்பி அவங்களே பா நிம்மதியா இருப்பாங்க எங்களுக் எ வீட்டு பொல நம்பளே எவ்வளோ இருக்கு இதுல இவங்க வேற பொழம்ப ஆரம்ச்ட்டாங்களா அப்டின் ஒருத்தங்க ஃபோன்னே எடுக்க மாட்டாங்க அந்த மாரில்லா கூட இருக்கு அதுமார்ல்லா யோஸ்ட்டு வச்சிருவே பண்ற என்னன்னே தெரியில்ல ரொம்ப என்ன சொல்ற ப புள்ளைங்கல்லாமே அத இது பண்றாங்க கவனிக்கிறாங்க என்ன மா நீ ஒண்ணு இல்லாதக்கல்லா சண்ட போடுறீங்க கத்துறீங்க சாஃப்டா பேசுங்கமா அப்டின் அப்படியாடா நா கத்தற்னா நா பேசுறது உங்களுக் கத்தற மாரி இருக்காடா மா இப்ப கூட கத்துறீங்க பாருங்கமா அப்படிங்கறாங்க என்ன எதனாலன்ற இது ஏ அப்படின்றது எனக்கு சித்தமா புரியல அது
இல்ல அது வந்து நா அப்டியே விஷயங்கள் கூட இருக்கலாம்ப்பா மன அழுத்தமா இருக்கலா இல்லைன்னா நம்பளுக் ஒரு சில நேரத் துல வந்து பணத்தட்டுப்பாடு இல்ன்னா நம்போ நம்ம உறவினர்கள் யாராது நம்பளுக்கு நம்பள மனச கடஷ்டப்படுத்தற மாரி அவ்ங்ககிட்ட காட்ட முடியாத கோவத்த வந்து அத அடிக்கி அடகி வைக்கிறதுனாலே நம்மளுக்கு அந்த கோவோ ஒரு நாள் பெரு சாய்ட்டு அ கொஞ்சோ கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அது ஒரு நேரத்துல இந்த மாரிதா வெடிக்க ஆரம்பிச்சிர்து
அது என்னமோ ஒன் சொல்ற கர்ட்டு தா நம்மோ ஒண்ணு நெனச்சிட்ருப்போ நம்ம ஒண்ணு இது ப எதிர்பாத்துட்டுருப்போ ஆனா அங்க நடக்கற்து வேற மாரி இருக்கு நம்மோ அது இதெல்லா வ சரி நம்ம வீட்டுக்கார் இதெல்லா செய்வாரு பண்ணுவாருன் நம்மோ அது ஒரு க இது தாங்க பிர இது பிரச்சனங்க அப்படின்னா அவங்களா ஜியோ இந்த பிரச்சனல்ல ஏங்கிட்ட கொண்டு வந்தராத நானே ஏக்கப்பட்ட பிரச்சனையில இருக்கே வா வேலையில போனா அந்த பிரச்சன எனக்கு அங்க காலையில போனா எனக்கு இத சொல்றா அவ அத பண்றா எனக்கு இந்த இதில் ப சேல்சில்ல எனக் பிரச்சன இருக் அதுல பிரச்சன இருக்குன்னு எது எதாவது ஒரு ப எனக் நா அத உகிட்ட சொல்றே னா தயவு செஞ்சு அந்த மாரி எங்கிட்ட வீட்டுல இருக்கத என்ட்ட சொல்றாத அப்டி அப்ப வீடுல்லா யாரு
அப்படி இல்ல இப்ப எனக் என்னான்னா இப்ப ஆஃபீஸ் போறாங் னா நாலு பேர் சந்திக்கிறாங்க இப்ப வீட்டுல இருக்கிறவங்க நம்ம என்ன பண்றோ தனிமையா இருக்கிறோ பே வந்த ஒன்னே என்ன பண்றாங்க ஆபீஸ்ல இந்து எதா ஷேர் பண்றது கூட எங்க ஹஸ்பண்ட் எலா வந்து எ தும்மே டைம்மே குடுக்க மாட்டாரு டயாடா இருக்கு சாப்ட்டுட்டு வந்து பட்த்துற்து இது அப்போ நம்மளுக்கு இன்னு மன அழுத்த அதிகமா இருக்குது அது மட்டு இல்லாம ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த மாதிரி கோபங்கள்லா வரு அப்டின்ற மாதிரி நா கேள்விப்பட்டிருக்
அப்டியா
ஆமா
நானு இத எப்ட்ரா டாக்டர் கிட்ட என்ன இது பண்ணலாமா சரி அப்டிலா நம்ம அந்த அளவுக்குலா ரொம்பொ ரொம்ப இதுல எல்லா போயிட்டு இருக்க மாட்டோ துதா ஜஸ்ட் எல்லார்டடையு பேசுனா சரிய ஆயிடுமோ அப்டின்ற இதுதா கொஞ்சம் இது யார்கிட்ட கேக்கலா அப்படின்னும் போது தா செரி உங்ககிட்ட ஞாபோ வந்தது
கண்டிப்பா மந்த்லி இந்த மந்த்லி சைக்கில்லா வருதுல்லப்பா அது
ஆமா ஆமா
டென் டேஸ் முன்னாடி அந்த மாதிரிலா கூட ஒரு சிலருக் வந்து எதுக்கு கோவப்பற்றாங்கன்னே தெரியாது அந்த மாரி கோவப்படுவாங்க இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒ வெப்ப அதிகமா ஆயிட்டு இந்த சூடுன்னுவாங் பாத்தீங்ளா அது நம்மளுக்கே தெரியாது வெளியில காமிக்காது அப்போ அந்த உடல் வெப்போ அதிகமாகு போது பித்தோ அதிகரிக்கு போது நமக்கே எதுக் அங்க டென்ஷன் ஆகுறோன்றது தெ தெரியாது இது அ இதுல வந்து நம்ம சித்தா டாக்டர் ரொம்போ நம்ம பயந்தெல்லா போக வேண்டிய அவசியோ இல்ல எந்த ஒரு சித்தா டாக்டரோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரி நம்ம போய் பாத்தோம்னா உங்க நாடி பிடிச்சு பாத்து இப்ப நமக்கு ஒடம்புல வந்து முக்கியமா இந்த சித்தா ஆயுர்வேதா யுனானி இதெல்லா வந்து பாக்குறாங்கன்னா நம்ம நாட் வந்து எந்த இது அதிகமா இருக்கு இப்ப வாதம் பித்தம் கபம் இந்த மாதிரி அஞ்சு நாடி கூடுதுன்னு சொல்லுவாங்க அதுல எது அதிகமா இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம் அவங்களுக்கு மருந்து குடுப்பாங்க
ஓ ஹோ ஹோம்
ரொம்ப பவர்ஃபுல்லல்லா இருக்காது அது நம்மளுக்கு பேலன்ஸ்டா தா இருக்கு சாப்பிடுற உணவுல இருந்து தானே அந்த மருந்துலா தயாரிக்கிறாங்க
ஆமாம்மா
து உங்களுக்கு நார்மல் ஆயிடு ஏன்ன நா அனுபவப்பட்டிருக்கே அதனாலதா நா சொல்றே
அ ஆ புரியுது புரியுது எனக்கு ரொம்ப நாள் தூக்கொ எல்லா ஆமாப்பா அதுவு ஒரு பக்கம் இருக்கு நைட்டு அப்டியே ரொம்ப வெ முடிச்சுட்டு எல்லா படு எல்லா பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பசங்க இ வொ எட் ஒன்பது மணிக்கு மேல தா அந்த டிஃபனே சாப்பிடும்னு உக்காறாங்க யோசிக்கிறாங்களே என்ன சா சாப்படலா அப்டின்றது யோசிக்கிறாங்களா அதனால நல்லா சாப்பிடணு நல்லா ஸ்பைசியா சாப்பிடணு நல்லா டேஸ்டா இருக்கணு இப்படி இருக்கணு அப்படி இருக்கணுட்டு அது எதா எதா யோசிச்சு ஒன்பது மணிக்கு மேலதா இதுதா அப்டினுவாங்க மெனு நம்ம அதுக்கு அதுக்கப்புறோ அத செஞ்சு அத சாப்ட்டு படுக்க பத்து பதினொன்னு ஆயிடுது எனக்கு காலையில எழுந்துருச்சு ஸ்கூலுக்கு கெளம்பணும்ல ரெடி ஆகணு இல்லையா அதுக்கு உண்டானத எல்லாமே ரெடி பண்ணனுட் நைட்டே முடிச்சு வச்சுட்டா தா காலையில எந்துருச்சு ச்ச டக்குன்னு செய்ய முடியு ஏன்னா நம்ம சுத்தோ காலையில படுத்தா நைட்டு படுத்தா காலையில எழுந்திருக்கவே முடியமாட்டேங்குது அலாரம் வச்சு தா அத எழுந்திருச்சு நம்ம அந்த வேலைய பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு கண்டிப்பா அது பசங்க போ எட்டு மணிக்குல எல்லாரு கிளம்பணுன்றப்போ நா அதுக்குள்ள எல்லா தியு செய்யணு சாப்பாடு என்றது ஆனா என்ன பண்றது நைட்டு படுக்கவு லேட் ஆகுது காலையில அந்த தலவலி எந்திரிக்கிறது எழுந்திருச்சி செஞ்சு முடிச்சு சரி இப்ப படுக்கலா எல்லாரையு அனுப்பி முடிச்சுட்டு எட்டரை மணிக்கு எல்லா முடிச்சுட்டமா எல்லாரு கிளம்பிட்டாங்களா சரி அதுக்கப்புறோ செய்யலா அப்படின்ற கொஞ்ச நேரோ படுக்கலா அப்படின்றப்போ அப்பதா ஏதாவது தேவையில்லாத இது வரு ஒன்னு ஃபோன் வரு இல்ல ரிலேஷன் எதேன்னு வரு இல்ல அக்கம் பக்கத்துல எதுனா ஏதாவ்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்கு அந்த இருந்துகிட்டே இருக்கு அந்த அந்த டிஸ்ட டிஸ்டபன்ஸ்லயே அப்டியே பண்றது அதனாலயோ என்னமோ ஒரு சுத்தி சுத்தி
நீங்க என்னா பண்ணுங்ப்பா இப்ப தூங்கணு அப்டினா நைட்டு படுக்கறதுக் முன்னாடியோ
ஆ
நல்லா தண்ணி குடிச்சிட்டு படுங்க
ஆ
அதுக்கப்றோ இப்ப நடுல நம்ப எப்டியு பா த்ரூம் அது மாரிலா எழுந்து போவல அப்வு நல்லா தண்ணி குடிங்க அந்த உடம்பு சூடு வந்து காம் ஆயிடு அப்போ உங்ளுக்கு நார்மலாயிடு அது மட்டு இல்லாம நம்ளுக்கு இப்போ கோவ் வருது இப்ப ரெண்டு பேருக்குள்ள எப்டியோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்ல மத்தவங்கிட்ட ப்ரச்சன மனசு கோவப்படுற மாரி ஒரு சூழ் நில வந்துச்ன்னா ஒண்ணுல இருந்து பத்து வர்லு எண்ணி பாருங்க அதுக்குள்ள நம்ளுக் அந்த கோவோ தனிஞ்சிரு இல்லைன்னா தண்ணி குடிக்கலா நாம்போ
ஆஹ ஆஹ புரிது
கோவோ வந்து கொஞ்ச கண்ட்ரோல் ஆனா அந்த மனசு வந்தா அந்த நேரத்துக்கு அது நம்ப கோவத்த கொட்டிர்ணு இல்லைன்னா மனசுல இருந்ச்னா அதுவுமே நம்ளுக்கு ப்ரச்சனை ஆக்து
ஆம்
அதனால அந்த மாரி பண்ணுங்க இப்ப நைட்ல தூக்கோ வர்லன் வெச்சுங்கங்ளே நா என்ன பண்வேன்னா ஒண்ணுலருந்து கொஞ்ச எல்லாரு கேட்டா சிரிப்பாங்கதா ஆனா நா அப்டிதா பண்றே ஒண்ணுல இருந்து நூறு வர்ல எண்ணிட்டு போவே இல்லைன்னா நூர்ல இருந்து தலைகீழா எண்ணிட்டு வருவே எப்ப தூங்கறேன்னு எனக்கே தெரியாது
ஆ நா என்ன பண்றேனா மொபைல் பாக்க ஆரம்பிச்சிருவே தூக்கமே வராது எனக் சுத்தமா தூக்கம் வராதா என்ன பண்றே அப்டியே இந்த மொபைல் பாப்பே அது அந்த டைம்மு தூங்குற டைம்மு இதுவாயிடுச்சு தாண்டிடுச்சு அந்த பத்து மணி பதினொரு மணிக் அப்டி படுத்தா அந்த தூக்கோ வந்து அப்பதா தன்ன மீறி வரு இவங்க அப்பதா அந்த சாப்பாடெல்லா நம் டிஃபன்ல்லா முடிச்சுட்டு கொண்டு போயி போட்டு கழுவதுக்குமா எனக் அப்டியே தூங்கற்தா தூங்கலாமா கழுவலாமா அப்டின்ற இப்போ நாளைக் வேல ஆகணுனா முதல்ல இந்த வேலையை பாத்தா தா நம்ம தூக்கமாது அப்புறமா கூட தூங்கிக்லா
அப்டிதாப்பா தப்பு நம்ம பண்றது அதுதாபா யான் சொல்லுங் ஸ்டார்டிங்ல மொபைல் பாத்தம்னா கொ நேரோ பாத்தா தூக்கம் வர மாரி ஒரு பீலிங் இருக்கு அப்றோ வந்து அஞ்சு நிமிஷோ பாத்துட்டு இருக்போது தூங்கிடுவ அப்றோ பத்து நிமிஷோ பாப்போ தூங்குவோ இது மாரி டைம் வந்து அதிகரிச் அதிகரிச் ஒரு காலகட்டத்துல மொபைல் பாத்துட்டே இருக்ணு அந்த தூக்கம் வரா தூக்கமின்மை வந்து மொபைல் நாலயே வருது அப்டின்றாங் கொஞ்ச கொஞ்சமா அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாரி ஏதாவ்து அந்த முத்திரை ஏதாவ்து இருக்கா மாரி பாருங்க நம்ப நெறைய இப்ப இணையதளத்துலல்லா வருதுல்ல தூ க்கத்துக்கான முத்திரை இது போட்டா நம்ளுக் தூக்கோ வருனு சொல்லுவாங்கள அந்த மாதிரிலா முத்திரையிட்டு போட்டீங்னா நல்லா தூங்ணிங்கனாலே உங்ளுக் அந்த கோபப்படுற அந்த ப்ரச்சனன்றது ஹார்மோனல் சேஞ்சஸூ இதுல இருந்துதா நம்ப விடுபட்டு வந்தல்லா கொஞ்சோ ரிலாக்ஸ்
எனக்கென்னனா அதெல்லா போட்டு அந்த மாரி போட்டு தூங்குறது அதுக்கே நம்ம அடிமையாடுமோன்ற மாரி ஒரு பயோ இருக்குப்பா எனக் அதுதா இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் எனக்கு நல்லா தூங்குணு அப்டின்றத நம்ம கே கேட்டு வாங்கிறத மெ மெடிசன் வாங்கனா நம்ம அது குடுத் அ டாக்ட்ரு குடுத்துருவாங்க அத நம்ம போட்டுட்டு நம்ம அத சுயநலவே இல்லாம இர்ந்ருவமோ அப்டி ஒரு பக்கோ பயமாருக்
கரெக்ட்டு ஆங்கில மருத்துவத்த பொறுத்த வந்தும்பா போடக்கூடாது நானே சொல்ற அது போடாதீங்க ஆனா இதுவே வந்து நம்ப அ சித்தா மருத்துவம் இயற்கை மருத்துவம் சார்ந்து இல்லேன்னா ஒரு சிலது ஒரு திலர் என்னா சொல்லுவாங்னா அந்த கசகசா இருக்கு பாத்தீங்ளா அந்த கசகசா மென் தின்னுட்டு தண்ணி குடிச்சோம்னா தூக்கோ வருன் சொல்வாங்க அப்றோ வந்து நம்ம சப் போட்டா பழ ஜூஸோ இல்ல சப்போட்டா பழ சாப்புட்டு பாடுத்தன்னா தூக்க வருன் சொல்வாங்க அந்த மாரி ட்ரை பண்ணுங்ப்பா சரி உங்குகிட் டே பேசுன்துல டைம் போனதே தெரிய்ல மறுப்டியு கால் பண்ணுங்க கன்ட்டின்யூ பண்லா டைம் ஆயிர்ச்சு எனக் கொஞ்சோ அ தா